வணக்கம் தோழி நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கே தோழி நீங்க நலமா இர்க்கீங்ளா நன்றி ந நல்லது நல்லது
ம் ஆ சாப்ட்டே நீங்க
சாப்ட்டாச்சு தோழி
ஓக்கே நம்ம இன்னிக்கி வந்து இந்த ஃபுட்டு அ ஃபுட் பத்தி பேஸ்லாம் நம்ம இன்னிக்கி ஓக்கே எனக்கு புடுச்ச உணவு சொல்றே நான் னு எனக்கு புட் உணவு அப்டின்னா எனக்கு ம் ஒரு நான்வெஜ்ல வந்துட்டு பிரியாணி ரொம்ப புடிக்கு இதே வெஜிடேரி மாரி எட்துட்டா வந் வந்து இட்லி சாம்பார் அந்த மாத்ரி எனக்கு புடிக்கு இந்த சேமியா அந்தளவ்க்கு புடிக்காது பட் இட்லி சாம்பார் வடை அந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு சா ப்பாடு வந்து எனக்கு புடிக்கு அப்றோ லஞ்சுக்கு வந்துட்டு இப்ப சாப்பணுன்னா இந்த சாம்பார்ன்றது எனக்கு ரொம்ப புடிக்கூ ஏ எந்த காய் வேணாலோ போட்டு இப்ப சாம்பார் பண்ணுவாங்கல்லயா அது வந்துட்டு ஒரு ஊருளங்கெழங்கு பொரு அந்த மாதிரி வெச்சிக்ட்டு எனக்கு சாப்புட்றது ரொம்ப பிடிக்கு நான்வெஜ்ஜின் எடுத்துக் அது வந்துட்டு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எதார்ந்தாலுமே எனக்கு ரொம்ப புடிக்கூ உங்கள்க்கு
கண் கண்டிப்பா தோழி பிரியாணி புடிக்காத ஆளே கெடயாது எல்லாத்துக்குமே வந்து பிரியாணி வந்து இப்பொரு சொல்ற மாரி க படத்துலலா சொல்ற மாரி வந்து அது ஒரு எமோஷன் ஆயிடுச்சு யார பத்தாலு வந்து பிரியாணி பிடிக்காதவங்களே கடையாது எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கூ ஓரளவுக்கு செய்வே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாலா இல்ல ஓரளவுக்கு செய்வ ஆ நல்லாருக்குன்னு சொல்லுவாங்க சாப்புர்ரவங்க அது வரிக்கு சந்தோஷோ செரி அந்த அளவுக்காது நம் மளால செய்ய முடியுது அப்டின் சொல்லி சந்தோஷப்பட்டுக்றது நீங்க சொன்ன மாரி வந்து எனக்கு பொங்கல் புடிக்கு ஆ இந்த வகைகள்ல வந்து வெஜ் வெஜ்டேரியன்ல வந்து பொங்கல் ரொம்ப புடிக்கூ பொங்கல் சாம்பார் ரொம்ப புடிக்கூ நீங்க சொல்ற மாரி அந்த ரவையார்க்கட்டூ ரவ உப்மார்க்கட்டூ இந்த சேமியாவார்க்கட் டூ இதெல்லா வந்து சா பிடிக்வே மாட்டேங்குது அது ஏ அது அப்டி பிடிக்காத உணவாவே போய்ரு சின்றது மத்த எல்லாத்தயு தோச இட்லி அது சாப்புர்ர அளவுக்கு கூட யாரு வந்து சேமியா விரும்ப மாட்டேங்குறா ங்க பசங்களார்க்கட்டு சின்ன பசங்களார்க்கட்டு இல்ல நம்மளார்க்கட்டூ அதயே அத அத பிடிக்காமே பொய்ருச்சுன்றது தெர்ல
கண்டிப்பா எனக்கு வந்துட்டு எனக்கு உப்மா புடிக்கு அது ஏன்னு எனக்கே தெரியல்ல உப்மா நா வந்து அந்த சக்கர தொட்டு சாப் ப்டா வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிக்கு உப்மா பட் சேமியாவே வந்துட்டு சேமியா உப்புமான் பண்ணுவாங்கல்ல எனக்கு பிடிக்காது நார்மல் கிச்சடி எனக்கு பிடிக்காது அதே வந்துட்டு இப்போ இந்த ராகி சேமியா சொல்லுவாங்கல்ல அதுல வந்துட்டு போட்டு சக் க்கர போட்டு சாப்புறது அதுவு எனக்கு புடிக்கூ தெரியல எனக்கு ஸ்வீட் பிடிக்கிறதுனால வந்துட்டு இந்த மாரி வெறு வெறும் உப்மா ரவா உப்மா அதுக்கப்பறோ இந்த மாதிரி பண்றது எனக்கு புடிக்கும் ஆனா சேமியா நீங் ங்ங சொன்ன மாரி பாயசம்ல பண்ணா ரொம்ப
ஆ ஆ கண்டிப்பா அந்த சேமியானாலே வந்து அது பாயசத்துல மட்டுந்தா இருக்கணு வேற அந்த உப்புமாவாவோ கிச் கிச்செடியாவோ இருந்துச்சுனா அது வந்து சுத்தமா பிடிக்கவே மாட்டேங்கிது எனக்கு புட்டு ரொம்ப புடிக்கும் புட்டு வந்து ஆ அரிசி அரிசிமா புட்டு ஓகே கேப்ப புட் த்து ஓகே அது வந்து எப்பனாலுமே சாப்புட்றது அது வந்து ரொம்ப நல்லது ஒடம்புக்கு க்கு அந்த ஆனா ரொம்ப சாப்புடக் கூடாதுன் சொல்லுவாங்க பச்சரிசி சொல்லுவாங்க அரிசி மாவு புட்டு பட் ஆனா பிள்ளைங்களுக்கு அத குடுத்துட்டு வர்றது வந்து கேப்பப்புட்டு குடுத்துட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது அத வந்து நம்ம மட்டு இல்லாம நம்ம புள்ளைங்களுக்கு அத பழக்கப் படுத்துனோனா வந்து இப்ப இருந்தே கொஞ்சோ வந்து அந்த கேப்ப தென வரகு சாம நா வந்து சாம இது வரகரிசி செய்வே சோ வரகரிசி சாப்பாடு செய்யும் போது எதாவது கொழம்பு புளி கொழம்போ சாம்பாரோ எதாவது இருந்துச்சுன்னா வரகரிசி செஞ் ஞ்சோனா வந்து அதுக்கு ஊத்தி சாப்புறதுக்கு நல்லா டேஸ்ட்டா இருக்கு
ம் கேப்ப புட்டுனு நா கேள்வி பட்டது இல்லையே புதுசா இருக்கு எனக்கு
பட்டதில்லயே அரிசி மாவு புட்டு மாரியே இதுவு அந்த கலர்ல இருக்குல்ல ப்ரவுன் கலர் இல்ல கேப்ப புட்டே இருக்கு அரிசிமாவு புட்டு எப்டி ஒயிட் கலர்ல இருக்கு ப்போ நீங்க ராகி சொல்றீங்கல்ல சோ அதே கலர்ல இருக்கு ராகி வந்து அந்த சேமியா மாரி நீள நீளமா இருக் க்குள்ள புட்டு வந்து இதே மாரி புட்டு பதத்துலேயே இருக்கு ம் கேப்ப மாவு இருக்கு இல்லையா அத வந்து புட்டு பதத்துக்கு பெசஞ்சு அ புட் இது மாரி அரிசி மாவு புட் ட்டு மாரியே அத வந்து அவுச்செடுப்பாங்க
ஓகே நா இந்த செம்பா புட்டுன்னு சொல்ட்டு வித்துருக்கு நா அது சாப்ட்ருக்கே அதுக்கப்பறோ அந்த செம்பா செம்பா ஆ அது வந்துட்டு தெரியல
ஒரு மாரி ப்ரௌன் கலர்ல இருக்குமே அதான
ஆ அது இத ஆமா கொஞ்ச ப்ரவுன் கலர்ல இருக்கு ஆனா அது பேர் வந்து செம்பா புட்டு அப்டின்னு சொல்லுவாங்க அதுக்கப்பறோ வந்துட்டு சோள புட்டு ஜோ சோள மாவு இருக்குல்ல அத வச்சு புட்டு மாவு வப் ப்பாங்க அதுவு நானு பண்ணிருக்கே அது அந்த பிளேவர் வரு அதுவு நல்லா இருக்கு டேஸ்ட்
கோதுமா கோதும ரவ வந்து ரொம்ப நல்லது நம்ம இப்ப நம்ம ஒயிட் கலர் ரவ இருக்குல்ல க்கு அத விட வந்து கோதும ரவ ரொம்ப நல்லது ஆனா என்ன கொஞ்சோ ஆ செய்றதுக்கு கொஞ்ச டைம் எடுக்கும் இப்ப ரவ வேகுற எடத் த்துல ரவ ஒரு பத்து நிமிஷோ வேகுது ஒரு ஒரு ஒரு கப்பு ரவைக் இப்ப வந்து நம்ப வந்து ஒரு ரெண்டு டம்ளர் ஒரு ஒன்ற டம்ளர் ஊத்துரோனா அதுக்கு வந்து கூட கொஞ்சோ இருக்கணு அந்த வேகுற டைமு வந்து எடுத்துக்கு தண்ணியுமே வந்து கொஞ்ச அதிகமா சேக்கணும் அந்த புட்டு ஆனா அது ரொம்ப நல்லது கோதும கோதும ரவன்னு சொல்லுவாங்க
அதா அதா ம் கோதும ரவைக்கு உப்மா பண்ணிருக்கே ஆனா வந்துட்டு நம்ம கன்சிஸ் சிஸ்டன்ஸி நார்மல் உப்புமா மாரி அது வராது கொஞ்சோ கொலஞ்ச மாரி தா இருக்கு பட் இருந்தாலுமே கொஞ்ச
நல்ல டேஸ்டா இருக்கும் ஆ நம்ம ஒயிட் கலர் ரவைய விட இந்த இந்த ரவ வந்து நல்ல டேஸ்ட்டாருக்கும்
கரெக்ட்டு ம் ம் அது காயெல்லா போட்டு அது ஒரு மாரி கிச்சடி மாரி பண்ணா அது ஒரு நல்லா இருக்கு டேஸ்ட்டு ம் ம் இந்த கிட்சடீயே வந்துட்டு இந்த கடலக்கறி வச்சு சாப்புடுவாங்கள அது எனக்கு புடிக்காது அது ஏன்னு எனக்கு தெரியல
கடலக்கறி புட்டுல ஆ ஆமா நமக்கது கேரளா ஸ்டைல்னா ஆனா அங்க மே பி அங்க இருக்குறவங்களுக்கு அது சாப்ட்டு சாப்ட்டு பழக்கமாய்ருச்சி நமக்கு வந்து அது வித்தியாசமா இருக்
அதுதா அந்த தேங்காப் போட்டு ஒரு சக்கரைய போட்டு சாப் ட்டாதா அப்பறொ தேங்காப் பாலு ஊத்தி சாப்டுவாங்கல்ல அது கூட கொஞ்சொ நல்லா இருக்கு ஆ நானு வாழப்பழொ கொஞ்சொ இது நெய் ஊத்தி அப்பறொ தேங்காப் பூ சக்கரப் போட்டு சாப் சாப்பட்டு
சக்கரப் போட் கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு வந்து அது அப்டியே பழக்கமாயிருச்சு ஆனா அவுங்களுக்கு வந்து அது அப்டி இல்ல அந்த புட்டுக்கு அந்த காரமா அந்த கடலக்கறி தொட்டுக்குட்டு சாப்ட்டானா அது அவுங்களுக்கு சாப்ட்ட மாதிரி இருக்கு அது அப்பயே அவுங்க அவ்ங்களோட இது பாரம்பரியமாவே ஆயிருச்சு இல்லையா சோ அதனால நமக்கு அது ரொம்ப வித்தியாசப்படுது பட் ஆனா இருக்கதா செய்றாங்க புட்டு கடலக்கறி சாப்புர்றவங்க
ம் அது ஒரு டேஸ்ட்ட் போல இருக்கு நமக்கு எப்டி இட்லி தோச சட்னி சாம்பார்
பா கண்டிப்பா தோச சாம்பார் இட்லி சாம்பார் அந்த மாரி நமக்கு வந்து எப்டி இது வந்து பாரம்பரியமோ அதே மாரி அந்த ஊர்ல அது பாரம்பரியம் போல
ஆமா அது தினமுமே சாப்புட்றவங்கல்லா இருக்காங்க அதுவே அந்த கேர்ளா ஸ்டைல்லயே வந்துட்டு நாங்க ரீசண்ட்டா போயிருந்தோ அங்கப் போயிட்டு பிரியாணி சாப்புட்லான் சொல்ட்டு ஆட்ரு பண்ணோ பாத்தா வந்துட்டு அந்த பிரியாணி ஒயிட் கலர்ல கொண்டு வந்து வெச்சாங்க அது இல்லாம வந்துட்டு பிரியாணிக்கு தொட்டுக்கற்த் துக்கு என்ன குடுத்துருப்பாங்கன் நீங்க கெஸ் பண்ணுங்க ஒரு ஊருகாவா வெச்சாங்க எனக்கு ஷாக் ஆயிடுச்சு
அப்புடியா ஆனா நீங்க நா பிரியாணி வந்து நம்ப ஊர தவர வேற எங்கைமே நல்லா இருக்காது
கண்டிப்
கண்டிப்பா இங்க நம்ம நம்ம சௌத்துல நம்ம சௌத்து நம்ம சைட தவர வேற எங்கைமே பிரியாணி நல்லா இருக்காது நார்த் சைடா இருக்கட்டு கேர்ளாவா இருக்கட்டு வ ற ஸ்டேட்டா இருக்கட்டு எங்கையே பிரியாணி நல்லா இரு க்காது நம்ம ஊர்ல மட்டுந்தா பிரியாணி அந்த ஸ்பைசஸோட மசாலாவோட டேஸ் ட்டாவு இருக்கு மத்த எல்லா எடத்லைமே வெள்ளையாதா இருக்கு ஒன்னு ஹைத்ராபாத் பிரியாணி மாரி இருக்கு ஒயிட் லேயரு அது மேல வந்து எல்லோ கலரு திரும்ப அது மேல ஒயிட் லேயரு அந்த மாரி பிரியாணியாதா இரு க்குமே ஒழிய நம்ம சைட் நம்ம ச இது மாரி நம்ம ஸ்டைல் மாரி வந்து திண்டுக்கலா இருக்கட்டு திண்டுக்கல் தலப்பாக்கட்டா இருக் கட்டு செட்டி நாடா இருக்கட்டு அந்த மாரி வந்து நம்ம செய்ற மாரி வரவே வராது
ப்பா ஆமா அதுவு வந்துட்டு நம்ம பி அ நம்ம நம்ம பண்ற மாதிரி நார்மல்லு இது என்ன பாஸ்மதி ரைஸ் ஸும் போடல அதுக்கப்றோ சீரக சம்பாவும் போடல நார்மல் ரைஸ்ல ஒரு பிரியாணி பண்ணியிருந்தாங்க அங்கங்க அந்த பீசஸ் இருந்துச்சு கொஞ்சோண்டு அங்கங்க பே பேருக் கு ஒரு மசாலா இருந்த்ச்சு அதுக்கப்பறொ சைட் டிஷ்க்கு ரைத்தாவு குடுக்ல அந்த இதுதா வெச் சிர்ந்தாங் ஊர்கா என்னடா இயது இதுக்கு பேர் பிரியாணி
ஏ கண்டிப்பா நானு அப்டிதா வந்து ம மைஸ் சூர்ல போய் ஒரு தடவ போய் ஸொ ரொம்ப ஆசையா இருக்கே அங்க பிரியாணி சாப்புல்லான்னா ஏ வீட்டுக்காரு அப்பவே சொன்னாரு வேணா வாங்காத இங்க உங்க ஊர் மாரில்லா இங்க இருக்காது அப்புன பிரியாணி என்ன வேற மாரி இருக்கப் போது ஒரே மாரிதா இருக்குன் சொல்லி வாங்கி யாச்சி வாங்குனா அப்டியே வெள்ள சாதம் மாரி வந்து அப்டியே என்ன சொல்றது சரியாவே வேகவே இல்ல ஒரு மாரி முழுசு முழுசா இருக்கு சாப்புடவும் முடியல வாய்ல வெக்க முடியல ஐயோ தெரியாம வாங்கிட்டோமே அப்டின்ற மாரி ஆயிருச்சு சோ நம்ம ஊர தவர வேற எங்கய்மே நல்லா இருக்காது
துவு டிஃப்ரண்ட் டிஃப்ரண்ட்டா வெரைட்டி வெரைட்டியா குடுப்பாங்க அது வந்துட்டு ஒரு ஒ அந்தளவுக்கு வந்துட்டு அந்த மசாலா ஆ ஒண்ணுமே இருக்காது ப்லெய்னா குஸ்கா ரைஸுன் சொல்றாங்கல்ல அ துவே சூப்பரா இருக்கு அது எப்டின்னா டையாது அந்த மசாலா ஐட்டம்ல எக்ஸ்ட்ராவா ஒண்ணுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது வெறு அந்த சாதம் மட்டு சாப்ட்டா வே வந்துட்டு அந்த பிரியாணி ஒரு ஃபீல் குடுக்கு ஐயோ
அதுவு வந்த பிரியாணிக்கு வந்து அந்த கத்திரிக்கா கத்திரிக்கா சட்னியா இருக்க ட்டு ரைத்தாவா இருக்கட்டு அத வெச்சு சா ட்டாதா அது பிரியாணி வெறு இத சாப்ட்டா அது பிரியாணியே கெடயாது அந்த அளவுக்கு வந்து வேற எந்த எட திலமே இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பா அந்த ரைத்தா வெச்சு தயிர் பச்சடி வெச்சு கத்திரிக்கா தொக்க கத்திரிக்காது சட்னி வெச்சு அத வெச்சு குடுக் மாட்டாங்க வேற எல்லா எடத்துலுமே சும்மா வெறு பிரியாணி மட்டுந்தா இருக்கு வேற எதாவ் நம்ம வேணா எதாவ் கிரேவி வாய்ங்கிற மாரி இருக்குமே தவர
கண்டிப்பா ம் அந்த கத்திரிக்கா தொக்கே அவ்ளோ டேஸ்ட்டாரு க்கு அது எப்டிதா பண்ணுவாங்கன் தெரில அது அவ்ளோ சூப்பராருக்கு அ
க்காச்ச கத்திரிக்கா சட்னி ரொம்ப இதாரு கத்திரிக்கா தொ
ம் ம் ஆம்மா அத நா வீ சாப்ட்டா சூப்பரா இருக்கு அதுவு அந்த பிரியாணிக் கூட அந்த கத்திரிக்கா தொக்கு ப்ளஸ் அந்த பிரெ ட்டல்வா வேற குடுப்பாங்க நாங்கோ ஊருக்கு போனா சாப்டுவே நானு அது கண்டிப்பா ஊருக்கு போட்டா இந்த ஒரு இது ஐட்டம் வந்து கண்டிப்பா சாப்ட்டுதா வேற வே அந்த மாரி அந்த பிரெட் அல்வா வந்துட்டு கொஞ்சூண் சாப்டாலு அவ்ளோ சூப்பராருக்கு டேஸ்ட்டு
கண்டிப்பா கண்டிப்பா பிரெட் அல்வா வந்து அது என்ன சொல்றது மத்த கேசரி அல்வாவ விட இ இது வந்து ஒரு வித்தியாசமான சுவையாருக்கு பிரெட் அல்வான்றது வந்து ஏனா மத்ததெல்லாமே வந்து கேசரி கேசரி வேற டேஸ்ட்டாருக்கு மத்த அல்வா ஐட்டோ எல்லாமே வந்து வேற மாரி இருக்கு இது வந்து ஒரு வித்தியா த்தமான டேஸ்ட்டா இருக்கு
கண்டிப்பா ம் என்னா வந்ட்டு மைதால பண்றாங்கள்ல மேபி அந்த மைதால பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டா ரொம்ப நல்லா இருக்கற மாரிதான இருக்கு ஏனா பிரெட்டு மைதால தான பண்றாங்க மேபி அதனால
ஆம் நீங்க சொல்ற மாரி இருக்க வாய்ப்பிரு ஆமா ம் புரோட்டாவுமே ரொம்ப இதா இருக்குல்ல புரோட்டாவுமே பிடிக்காத ஆளுங்களே கெடையாது சின்ன புள்ளைங்கலருந்து பெரி யவங்க வரைக்கி மாட்டாங்க
ம் ஓகே நேரமு ஆயிடுச்சு தோழி நம்ம இன்னொரு இணைப்புல சந்திக்லா உங்க கூட பேசுனதுல மிக்க மகிச்சி ரொம்ப நன்றி